ஹலோ
ஆ அக்கா கேக்குதா
கேக்குது கேக்குதுன் சொல்லுங்க ஒன்னுல்ல ஃபோன் போவே மாட்டேன்ருச்சி இவ்ளோ நேரொ ரீஃப்ரெஸ் பண்ணி பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ட்டு ஒருக்க இன்ஸ்டால் பண்ணி பாருங்க சார்ட கேட்டே சார் ஒருக்க இன்ஸ்டால் பண்டு ஒருக்க இன்ஸ்டால் பண்ணுங்கன்னாரு
நா திருப்பி ஆ ஆ இப்ப கால் பண் ணிங்கல்ல அட்டன் பண்ண
ம் ம்
ஆனா லோடாயிட்டே இருந்துச்சு நீங்க பேசுறது எதுவுமே எனக் கேட்கவே இல்ல
ம் ம்
ம் ம் எதுனாலக்கா அப்டியாச்சு
தெரியில அவர் ரீஃப்ரெஷ் பண்ட்டு அவருக்கு பண்னுன்னாரு சாரு ஆனா அவரு எப்பவுமே அவைலபிளா இருக்காருன்னே சாரு நம்மள விட அவைலபிளா இருக்காரு எனி டைம் க மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லிறாரு வாய்ஸ் மெசேஜு போட்டு வுட்ருகாரு இப்டி இப்டின்னு சாப்ட்டாச்சா ஹலோ ஹலோ ஹலோ சிஸ்டர்